கப்றோ
ஆ கேக்குது ப்ரோ சாப்ட்டீங்களா ப்ரோ
இல்ல ப்ரோ இதுக்கு மேலதா இப்பதா சமைக்க ஹ வெளியே போய் கடைக்கு சாம் இது வாங்கினு வர சொன்னாங்க எல்லா வாங்கினு வந்து இப்பதா குடுத்துருக்கே எப்படியோ ஒரு ஒன்போது முக்கா பத்தாயிடோ நீங்க சாப்ட்டாச்சா
நா வ எனக்கு கரெக்டா நைன் ஓ கிளாக் எல்லா பசி எடுக்கோ ப்ரோ
சமச்சு வச்சுட்டாங்களா அப்போ
அதெல்லா சமச்சு இன்னைக்கி வந்து சாம்பார் காய் போட்ட சாம்பார்
செரி ரைசா சப்பாத்தியா
ரைஸூ ப்ரோ கா
நைட்ல எப் எப்பமே என்ன பண்ணுவீங்க
ஹலோ
ஆ நைட்ல ரெகுலரா என்ன சாப்பிடுவீங்க ரைஸ் எடுத்துப்பீங்களா இல்ல சப்பாத்தியா எந்த மாரி சாப்டுவீங்க
ப்ரோ வீட்டுல ஏதாச்சு செய்வங்க ப்ரோ இனிமே இதுதா நைட்ல செய்யப்பட்ணு இதுலதா மார்னிங் சாப்புட்ணுலா கிடயாது ப்ரோ
ஓகே ஓகே ஐ மீன் இப்போ எங்க வீட்டுல வந்து நா எப் ஏ வீட்டுல ன்றது ஒரு இது எனக் மார்னிங்ல வந்து ரைஸ் சாப்ட மாட்டோ ஏனா செல வீட்ல சாப்பிடுவாங்க மார்னிங்க்ல சாப்பிட மாட்ட மதியத்துல தா மோஸ்ட்லி ரைஸ் இருக்கோ நைட்ல வந்து இந்த சப்பாத்தி இந்த ஐட்டம் அந்த மாரி என்ன மார்னிங் வந்து டிஃபன் இருக்கு புரியுது ஆமா லைட்டா அத சொல்லாக லைட்டா சாப்படுற மாரி மதியத்துல வந் து நம்மளுக்கு வந்து அந்த அந்த இதுக்காக மதியத்துல ரைசு எக்ஸ்ட்ரா ல போய் எதாவேனாசாப்லா நைட்ல மட்டு சப்பாத்தி அது ரைஸ் நைட்ல கொஞ்சோ எடுத்துப்போ அதுக்கான மதியத்துல எடுக்கற குவான்டிட்டி இருக்காது கம்மியா இருக்கு அந்த மாரி ஆமா இப்ப நீங்க ரசோ ரசோல்லா சாப்டுவீங்க ரசல்லா வீட்டுல ரெகுலரா வெப்பாங்களா
ஆமா ஆமா ரெகுலர் ரசோ
அ அதுனல்லதா ஏன்னா ரைஸ் சாப்ட்டு ரெகுலரா ரசோ சாப்ட்டா ப்ரச்சன இல்ல ஆமா மத்த நார்மலா வந்து சாம்பார் மட்டு சாப் ட்டு முடுச்சா அது இதாகாது அத கத அதா எங்க எந்த ஃபங்க்ஷன்ல போனாலு இப்பல்லா சேண்ட தன ரைஸு
இப்ப இப்போ புரோ இப்போ பிரியாணி போட்டாக்குதா இப்ரோ இப்ப இப்ப பிரியாணி போட்டாக்குதா ரஸ் ரசோ வெக்கிறாங்க ப்ரோ
அ அது விக்கிறாங்க அது வந்து ஸ்டாண்ட் அ அது விக்கிறாங்க நா என்ன சொல்றேனா இப்ப புதுசா வந்த ட்ரெண்ட் என்னனா இப்போ ஃபஸ்ட்டு ச சாதோ வச்ச அப்புறோ சாம்பார் வெப்பாங்க அதுக்கப்புறோ திரும்பி க சாதோ வேணா வாங்கிட்டு நம்மளுக்கு ரசோ வெப்பாங்க இப்ப அதையு முடிஸ்ட்டு ச அநாத ரசத்துக்கு மேல தயிறு இந்த இது இந்த என்ன சொல்லுவாங்க மோரு
அ ஆமாங் அ
அ இப்ப அந்த மொறு ஒரு ரசத்தக்கலா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு வந்துடுச்சு முன்னால வந்து ரெகுலரா இப்போ முன்னல்லா கல்யாணத்துக்கு போனா மெயினா என்ன வெப்பொ மொறு பர்ஸ்ட்டெ வெப்பாங்க சொல்லுங்க எல போட்ட உடனே எல்லா வச்சுட்டு வாழப்பழோ வெப்பாங்க இல்லையா இப்பல்லா எங் எங்யுமே வாழாப்பழோ வெக்கிறதே இல்ல எங்கேயுமே இல்ல எல்லாத்துக்கு தகு இப்ப என்னவா இருக்குன்னா இந்த ஒரு பெப்பர் ஜூஸ் ஒண்ணு இருக்குல்ல பிந்துன் ஒண்ணு அதுதா இருக்கு பத்து ரூபா ஜூஸ்சு
ம் உம் உம் உம்
பார்த்துருக்கீங்களா எங்க போனாலு அது குடுத்துறாங்
ப்ரோ அதுலா ஃபர்ஸ்ட்டு ப்ரோ அ இப்ப எ மாமா கல்யணத்துல வெச்ச ப்ரோ வாழப்பழம்
அதா நீங்க ச அது நம்ம சாப் டதே ரொம்ப கம்மி க கல்யாணத்திலா பழைய ஊர்லல்லா ஒன்னு கூட வெப்பாங்க பட் ஆனா இப்ப எல்லா இப்ப கூட கம்மியாடுச்சு நெறைய கம்மி எல்லாத்துக்கு அதுக்கு தகுந்த மாரி ஒரு பத்து ரூபா ஜூஸ் அது வாழப்பழமே வெறு அஞ்சு ரூபா ஆறு ரூபாதா வரு ஒர் ஒரு பீஸ்
ஆ வெறு
அதே வெச்சிருக்கலா இப்ப வந்து அதை யாரு இது பண்றதுலா ஜூஸ் எடுத்துறாங்கனால அது குடுத்துறாங்க ஏன்னா மு முன்னெல்லா வந்து நார்மலா இந்த மட்டன் அ வெக்கிறப்போ வெளியே வந்து திருவிழாவலாலல்லா பண்ணுவாங்கில்லயா ஓ போடுவாங்கில்லயா அ அன்னதாம் மாரி அந்த எடத்துலலெல்லா வாழப்பழ வெப்பாங்க ஆமா து கோயில்ல இந்த ம மட்டன் அ மட்டன் பெஸ்டிவல் இருக்குல்லயா ஏதோன் ஒரு கறி விருந்து அதெல்லா அந்த இதுஇதுக்கெல்லாம் வாழப்பழ மெயினா இருக்கு இப்ப எல்லா எங்கயு இருக்குறதில்ல அதெல்லா பாத்துருக்கீங்களா ஃபுல்லா இந்த ஜூஸோ இல்லேனா ஏதோ வேற ஸ்வீட்ஸ் இருக்கு அதெல்லா சாப்ட்டா ஒன்னு ஆகாது செரிமானமே ஆகாத அளவுக் இருக்கு
இப்பலா அப்டியில் ஆ கேட்டரிங் போவோ ப்ரோ நாங்கெல்லா பசங்கெல்லா
ஓகே ஓகே
இப்பெல்லா ஏ அப்பெல்லா அப்பல்லா வந்து கேட்டரிங் இப்போ அதுக்குன்னு ஒரு ஆளு வாழப்பழ ஒரு ஆள் வெக்கணு அப் ஒருத்தர் கை களுவாங்கள அங் அங்க வெச்சிருவாங்க இப்ப கை களுவ்ட்டு இப்பெல்லா பாக்றதேயில்ல ப்ரோ வாழப்பழ்
முன்னெல்லா கூட அதா ஸ்டாண்டடா அந்த அ வாழப்பழோ அதுக்கப்போ உப்பு வெப்பாங்க சைட்ல அது ஒரு ட்ரெடிஷன ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா ரசத்துல உப்பு இருக்குமோ இல்லேயன்ற இப்பெல்லா அது யார் வெக்கிறதே இல்
ப்ரோ உப்பு அதிகமா சாப்ட்றா
இப்பெல்லா யார் உப்பு வெக்கிறது கூட இல்ல அது ஒரு மூணு விஷ்யோ வந்து எப்வுமே வந்து அந் அந்த காலத்தலிர்ந்து ஃபாலோ பண்ணது வாழப்பழம் உப்பு அந்த ஊர்கா
ஆ ஆம்மாம்மா
எனக் நீங்க பாத்துருப்பீங்க எல்லா ஃப ஃபங்க்ஷன் போனா ஏதோ ஒரு இந்த மூணு விஷயத்துல அட்லீஸ்ட் ஒண்ணு ரெண்டாவது இருந்துரு ஆனா இப்ப இருக்காது எத்துமே இருக்காது
கரெக்ட் ப்ரோ
இப்பல்லா அதா ஏதோ கல்யாணத்துக்கு போனா நூறு வகையா அது வகை ஆமா அதா ரெடிமேடா மாறுதெல்லா
ஆமா ஆமாம்
இப்போ ஏதோ எதே வாழைக்கல ஏதோ ஒரு காயில எல்லா பொரியல் செய்யறாங்க சப்பாத்தி வச்சு ஏதோ கா ஏதோ புதுப் புது டிஷ்ஷு ம் இப்ப பன்னீர் வக்க ஆரம்பிச்சட்டாங்க முன்னல்ல பன்னீர்னா என்னன்னே தெரியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு யாருக்கு தமிழ்நாட்டுல ஆமா இப்பதா பண்ணிருனாவே தெரிய எல்லா யூஸ் பண்றோ முன்னல்ல காளான் தெரியு நம்ம மஷ்ரூம் வாங்குறோல்ல காளான் அதெல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோ இ ப்பல்லாம் அது யாரு சாப்படுறது கூட இல்ல இப்ப கூட அது ரொம்ப இப்ப ப ட்டன் பட்டன் காளான் தா சாப்பிடுறாங்க அந்த இந்த இதுல காட்டுல வளரு இல்லையா தனித்தனியா ஆ அதெல்லா இப்ப யாரு சாப்பறது இல்ல அதெல்லா ஒன்னொன்னா மாறிடுத்து ஒன்னதா நீங்க சொன்ன மாரி கே மாடன் மாடன் ஆக ஆக டெக்னாலஜிக்கி அதுக் கு தகுந்த மாரி எல்லா ஃபுட்டும் மாறுது ட்ரெடிஷனா இந்த இப்ப ஒவ்வொரு கல்யாணயத்துல அந்த ஸ்வீட் வந்து ஒன்னு லட்டாக்கு இல்லன்னா அந்த பாசந்தீப் பாயசோ ஒன்னு இருக்கு அது ஒண்ணு இருக்கு அ ஒன்னன்னா மாறு முன்னல்லா ச அட்லீஸ்ட் தண்ணி வந்து கிளாஸ் அந்த ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்கு இல்லையா அ அ அதுல இருக்கு இப்ப எல்லா அது இல்ல பாட்டல் டைரெக்ட் பாட்டில் வாட்டர் பாட்டில்
ஆமா ப்ரோ அப்பற நாகூட வச்சுருக்க ப்ரோ தண்ணி வச்சு அதுல தண்ணி ஊத்தினனு வருவோ ப்ரோ
அதா அதெல்லா வந்து ஒரு மரியாதை அந்த பண்பாடுன்னு சொல்லுவாங்களல்லையா அந்த டயத்துல தண்ணி ஊத்தி எலையில தண்ணி அவங்க இது பண்றதுக்கு ஊத்தி அத டரெடிஷனலி இப்பல்லா இல்ல நீயே பாட்டில் கொடுதது நீயே ஊத்திக்கோ நீயே பண்ணிக்கோன்ற அளவுக்கு வந்துடுச்சுஎல்லா
ஆமா ப்ரோ
பட் அவங்க கொறை சொல்ல முடியாது இது எல்லாத்தையு பாக்கணுனு ரொம்ப லேட்டா இருந்தா பட் ஆனா பாருங்கன்ற இருக்கிற ட்ரெண்டி நம்ம நம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஒண்ணு ஒன்னா மாறுது நம்மளே சொல்றோ இல்லையா அது காணோ இது காலோ இது காணோனு அது மாரி
ப்ரோ இப்ப நம்ம பண்ணாலு இப்ப அது அது பண்ணாதா ப்ரோ இப்போ அந்த காலோ ப்ரோ நீ வாட்டர் இப்ப நீ சும்மா இப் இப்ப கிளாஸ் வெச்சு தண்ணி ஊத்துது இப்ப வச்சு ஊத்துனன்னா அது நம்ம இது இருக்காது இப்ப ஒரே வாட்டர் பாட்டில் வச்சு போனின்னா அது ஒரு இதுவா இருக்கு ப்ரோ
இதே ச ச தப்பு சொல்லல இருக்குறத சொல்றே நம்ம முன்னாடி எப்டி டெக்னாலஜி மாறுதுன்றது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளு மாறுறன்றது சொல்றே எப்டி ஆகுதுன்னு முன்னெல்லா நான் வந்து எனக்கு வந்து ஸ்பெசிபிக்காக சொல்லணோன்னா ஒரு டேஸ்ட் என்னன்னா அந்த கல்யாணத்துல போடுற பொங்கல் நல்லா இருக்கு எ பேஃவரட்டு பொங்கல் வந்து அந்த டேஸ்ட் வந்து எங்கயு கெடைகாது கடையிலயு கெடைகாது வீட்டல செய்யவு வ வராது அது ஏதோ ஒரு டேஸ்ட்ல அவங்க பண்ணுவாங்க அது எ அந்த தோச அந்த தோசை ஒரு டேஸ்ட் கொடுக்கு மோஸ்ட்லி நம்ம கல்யாணத்து போறோனாவே அந்த தேத்து சின்ன பசங்கள டையத்துல இதுக்காக தா அவங்க ஏதோன்று சாப்படுவ நல்லா இருக்குன்றதுக்காக யாரு போய் உட்காந்து கல்யணன ஃபங்கஷலா அந்தத்து டேட்ல அஞ்சு வயசு பத்து வயசுலல பாப்பா சொல்லுங்க நம்ம போய் அந்த சாப்பார் அந்த ஸ்வீட்டு ஏதோ ஒண்ணுத்துக்கு தா போறோ
ஆமா ப்ரோ அதே தா ப்ரோ நாங்க போன வேடே இப்போ எல்லா போறதுல ப்ரோ சாம்பார் கேட்டுறீங்களா ஒன்லி பிரியாணி அந்தமாரி தா ப்ரோ
இப்போ பிரியாணி இப்போ வெஜ் வெஜிடேரியன் எல்லா ஏதோ ஒண்ணு செய்யறாங்கன்னா கேட்டறீங்களா என்ன செய்வாங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வெஜிடபள் பிரியாணி செய்வாங்களா இந்த காலன் மஷ்ரூம் தா எல்லா
ஃபர்ஸ்ட் அதிங்கந்தா இப்ப ஃபுல்லா மஷ்ரூம் தா மஷ்ரூம் பிரியாணி
முன்னல்ல பன்னீர் போடவே கஷ்டப்படுவாங்க இப்ப பன்னீர்ல்லாம் போடுறாங்க எல்லா இடத்துலயு இந்த பஃபே சிஸ்டத்த பன்னீர் இருக்கும்
ஆமா ப்ரோ
கா காசிக்கு பஞ்சம்ன்னுவாங்க அதுல தந்தூரி எல்லா போட்டு பண்ணுவாங்க
அ
நீங்க பஃபேலல்லா போயிருக்கு பஃபே சிஸ்டத்துக்கு கேட்டரிங் எல்லா போயிருக்கீங்களா எ எங்க எதுல போய் சர்வே எங்க சர்விங் நிப்பீங்க தோசயா எந்த குழம்பா எந்த இடத்துக்கு
ஆ அது ஜூஸ் மாரி ப்ரோ அது பாட்ணிக்கே சூதானே இருக்கும் சுூஸ் ஊத்தி குத்துன்னு இருப்ப
ஓகே ஓகே ஓகே ஆ
ஒவ்வருத்தரு ஒவ்வொரு மாதிரி இருத்துப்போ அப்டியே கொஞ்சோ
ஆமா நா நாலா போனா வேல கம்மியா இருக்கற இடத்துக்கு போயிடுவ எங்கன்னா அந்த ரச ஊத்துற கவுண்டருக்கு போயிடுவ ஏன்னா அங்க வ ஆளுங்க வர்றதுக்கு ரொம்ப கம்மி ஏன்னா எல்லா டிஷஸு முடிச்
ப்ரோ மை எங்களுக்கு நாங்க போன இது கேட்டுங்க வந்து எப்டின்னா செய்றவங்களுக்கு எங்களுக்கு கொசர பஃப்பே வைச்சாங்க ஆ தமிழ் ஆளுங்க வந்து சாப்டறதுக்கு நாங்க ஃபர்ஸ்டே போய்டோ ஆனா மரியா மண்டபத்த உக்காந்து சாப்ட்டாங்க ஏதாது ஒரு நூறு பேர் மட்டு பஃப்பே வந்து சாப்ட்டாங்க
இல்ல அதா அது வந்து என்னன்னா அ வயசானவங்களுக்கு அதெல்லா அந்த அந்த கேட்டகரிகளுக்குல்லா உள்ள வச்சுட்டாங்க இந்த பொண்ணு மாப்பிள்ளைங்களுக் கல்லா உள்ள இருக்கும் கல்யாண பங்கஷன்னா வெளிய பசங்க நம்ம வயசு நம்ம வர பசங்க ஓரளவுக்கு நார்மலா இருக்க அவங்களுக்கு எல்லாமே வெளியே நின்டு சாப்ட சொல்லிடுவாங்க ஏன்னா பந்தி அந்த அளவுக்கு இப்ப இப்ப இருக்க அந்த இது பத்தாது உட்கார எட ஏன்னா ஒக்காந்து லைன்ல நிக்கணு இலவு அதுக்கே ஒரு டைம் ஆகு இல்லயா அதனால இந்த பஃப்பே சிஸ்டம் ஒரு பக்க போட்டு உள்ள ஒரு பக்கம் போட்டா எல்லாமே மேனேஜ்பிள் இல்ல அதனால
ஆமா ஆமா ப்ரோ அல்லாம் மாறிடுச்சு ப்ரோ எல்லாமே மாறிடுச்சு ப்ரோ கொஞ்ச நால்ல
ஹ இப்ப இப்பதா நீங்க சொன்ன மாரி மாறுறதுன்னு அடுத்த எலை நம்ம போடுற சாப்டடுற எலை இருக்கு பாத்தீங்களா மாறிடும் அதுக்கு த பேப்ப பேப்பர்ல ஒரு பத்தி போ இப்பயோ வந்துட்ருக்கு அது நெறைய எடத்துக்கு வந்துடு அடுத்தது அது ஒரு கலர்ல லைட் கிரீன் கலர்ல வரோ எல மாரியே இருக்கோ பேப்பரு அ அ அது அதா வரோ
அடுத்துதா
நீங்க உங்களுக்கு போனா இப்ப போற கேட்றீங்கல என்ன ஃபுட்டு வந்து ஃபேவரட் ரொம்போ அட்லீஸ்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஐட்டோனா என்னா
ஆ போறதுல ஏ ப்ரோ இன்னிக்கு வந்து நா கேட்டரிங்க வந்து அவ்வளோ சாப்ட மாட்டே ப்ரோ நா வெக்கிறது குலோப் ஜாம் எப்பவு அதிகமா குலோப் ஜாம் தா
ஆ செரி செரி சார் ஃப்ரீயா இருக்கீங்களா திருப்பியு இல்ல எப்டி நா அ நாளைக்கி பே ஆ பண்ணுங்க
ஆ செரி இது ஆப்புலே ஆப்பலயே இருங்க
ஆ செரி ப்ரோ பண்ணுங்க